ஹலோ
அ என்ன தூங்கிட்டியா
ஆமாக்கா இதோ தூங்கிட்டு இருக்கே எனக்கே தெரியவே இல்ல
அப்படியா சரி சரி டிஸ்டர்ப் பண்ணிடனா அப்போ
ச்ச அக்கா அதெல்லா ஒண்ணு இல்லக்கா பரவால்லக்கா எழுந்துட்டே தூக்கம் நா ஃபர்ஸ்ட் பேசும்போது எனக்கு ஒரு மாரி தூக்கம் வந்துருச்சு போல அதா நா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரண்டு போயிட்டனா அதுக்கப்பறோ நா வந்து ஒரு தூக்கமே வரல ரொம்ப நேர முழிச்சுட்ருந்தே போனு அந்த சைலன்ட்ல போட்டிருந்தேனா அப்டியே இருந்துட்ருக்கு
சேரி சேரி நா வந்து என்னச்சா ஏ ஃப்ரெண்டுக்கு கூப்ட்டே அவ அவ போன் எடுக்கலையா சரி ஓகே சரி ஓகே மேல மிஷின்ல துணி முடிஞ்சுச் சு சரி அதா எடுத்துட்டு போனப்பயே காய போட்டுட்டு வந்துட்டு அப்டியே குளிச்சுட்டே சரி ரெடி ஆயிட்டே இனி தம்பிய கூப்ட போனு மூன்ற மணிக்கு விடுவாங்க சரி அதா சரி அதுக்கு ரெடி ஆகிட்டு உக்காந்துட்டு சரி உங்கட்ட பேசிட்டு போலா அப்படின் சொல்லிட்டு தா கூப்ட்டே
அப்படியா சேரி சேரிக்கா ம் இப்போ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதனா பண்ணணுமா நீங்க
ஈவினிங்காப்பா இல்லப்பா ஈவினிங் வந்து ஏதாவது இந்த பால் அந்த மாரிதா குடிப்பாங்க மத்தப்படி இப்பத்திக்கு எதுவு ஸ்னாக்ஸ் ஒண்ணு அப்டி அவ்வளா பண்றதுல்ல என்ன தெரியுமா எ பொண்ணு வந்து லாவந்தா என்ன ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தா கேப்பா பிரஞ்ச் ஃப்ரை அந்த மாரி அதனால வந்துனா அது எப்போழுமே ஆமா அது எப்பொழுமே சாப்பிட முடியாதுல எப்பயோ மாசத்துல ஒருக்க ஓகே எல்லா நாலுமே அதே கேட்டுட்ருந்தா வேலைக்கு ஆவாதுல ஆயில் புட் தா புல்லா கேப்பா அதனால ஒண்ணு செய் செய்யமாட் நா அந்த வீட்ல இருக்கத சாப்டு அப்டின்னு சொல்லிடுவே அவ எத இருக்கத எத எடுத்து சாப்டுவா அந்த மாரி
சேரி சேரி சேரி
பைய பின்னு பைய பின்ன பரவால்ல அவ என்னென்னா வந்து அவனுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டு போது ஓகேவா அவனுக்கு ஆப்பிள் பொம்மோ அது ரெண்டு தா ரொம்ப புடிக்கு அனால அவ அந்த மாரி ஏதாது சாப் ட்டுருவா அப்பற பாலு அந்த மாரி அப்பற சாப்பாடு குடுத்துட்டு அப்பற படிக்க வச்சுட்டு தூங்குப கரெக்டா இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கு
அதா ப் பொண்ணுதா கொழந்த மாரி இருக்கா பைய பெரியவ மாரி இருக்கா
ஆமா ஆமா அவனுக்கு அந்த மாரி இந்த இதெல்லா சாப்பல்லா பிடிக்காது நம்ம கொடுத்தான வேணான் சொல்லிடுவா வேணும்னா சாப்புடுவா வேணான்ணா வேண்ணானு சொல்லிடுவா அவளதா அதுக்கப்பறோ ஃபோர்ஸ் பண்ணக் கூடாது ஃபோர்ஸ் பண்ணாதா கோவ வந்துரு வேனா சொல்ட்டேன்ல அப்படி கேப்பா
ஆ ஆ ஆ அததா சேரிதா சேரிதா நாங்கதா என்ன பண்ணறது தெர்ல அதா யோச்சிட்டுருக்க ம் காலையலந்து க்ளீன் பண்ணி வச்சுட்ட அபடியே நா மட்டு தான இருக்க கெமிஸ்ட்ல
ஆமா ஆமா
அதனால அப்டியே இருக்கு துணி மட்டு மடிக்காம விட்டுட்டே அது மட்டு மடிக்கனு அவ்ளோதா
சேரி சேரி அப்போ நைட்டுக்கு இனிதா செய்யணுமா சாப்பாடு
ஆ நாந்தாக்கா செய்ணு அதெல்லா செய்லா என்ன பண்ணது தெரில ஒரு ஒச்சக்கல பேக்கெட் இருக்கு அத நானே சாப்ட்றலாமா இல்ல சட்னி அறைக்கலாமானு யோசிச்ட்ருக்க
சேரி சேரி மாவு இது அ ஆட்டி வச்சுருக்குமா
இல்ல மாவு மாவு அம்மா வாங்கிட்டு வருவாங்க வரும் போது சட்னி மட்ட கொழம்பு மட்டு எதனா பண்ணி வச்சுருவே
ஓ சேரி சேரி சரி ம் அரைக்கிரம் இது இல்லயா கிரைண்டர் இல்லயா உங்ககிட்ட
இருக்கு மேல இருக்குக்கா ஆனா மேல போய் அம்மா வந்து அம்மா தா அறைப்பாங்க அவங்க வந்து அரி க்கத்துக்கு நைட் ஆயிடுல்ல
ஆமா ஆமா
அதனாலதா நா அரைக்க மாட்ட மாவு அத பதம்மா
சேரி சேரி ஓ சேரி சேரி அ கத்துக்கோ அப்டி சும்மா இருக்கும் போது அப்டி கொஞ்ச ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச ஒரு க்ளாஸ் மட்டு போட்டுல கொஞ்சோன்டு அப்டி போட்டு கத்துக்கணு ஏனா எதுமே தெரியாம இருக்க என் ஃப்ரெண்டு வந்து இப்போ அவ வந்து பாத்தா கொழந்த வச்சிருக்கா அவ வெளியதா இருக்கா வெளியே நாட்ல ஊர்லதா இருக்கா அப்ப என்ன அவ கிரைண்டர் வச்சிருக்கா ஆனா வந்து கொழந்தைக் க்கு வந்து வெளிய வாங்கி குடுக்க முடியாது அந்த ஊர்லல்ல வந்து மாவல்லா வந்து கெடைக்காதாம்மா வெளிய அப்ப என்னன்னா வீட்லதா அரைக்கணு அப்டின்னா ஆனா அரச்சு அரச்சு பாத்தா அவளுக்கு வரவே வராதா இட்லி வந்து பாத்தா வரவே சுத்தமாவே வராத மாவு தோசைக்கு கூட எப்டியா தோச க்கு தண்ணியா இருந்த மாவுல எப்டியாது ஊத்தி எடுத்துல்லால்ல இட்லி வந்து வர வரவே வர பொங்கவே பொங்காதா மாவ் பொங்காதா அந்த உளுந்து போட்டா வந்து அது அப் ப்படியேதா இருக்குமா அத் எப்பலோ கேப்பா எப்டிறீ எப்டிடினு சொல்ட் அது நம்ம சொன்னா தெரியாதுல்ல சொல்லலா ஓரளவுக்கு இப்டி பண்ணு அப்டி பண்ணுன்னு சொல்லா இன்னு அவளுக்குக்கு அது ப்ராக் ட்டிஸ் அது வந்து நா நானு வந்து கல்யாண ஆகி போம்போது எனக்கு சுத்தமா தெரியாது நா எங்க வீட்ல இருந்த வரைக் க்கு எதுமே அரைக்க ஒன்னு செய்ல மாவுல அரச்சன எங்க அம்மா விட்டதே எங்க வீட்ல அந்த பெரிய கிரைண்டர் தா இருக்கு அது வந் அ அந் அது வந்து அத போட்டு அரைக்கிற எனக்கு அது அதெல்லா ஓடும் போது எனக்கு பயமா இருக்கு எங்க அம்மா கைவிட்டு எடு ஆ கைவிட் டு எடுக்கும் போது எல்லா நா பாம்போ அய்யய்யோ என்னடா இது இப்டி இருக்கே அப்டி திடீர்னு கை மாட்டிக்கிச்சு ன்னா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு நா பயத்திலே வந்து நா அதெல்லா செய்வே மாட்டே அப்ற பாத்தா என்னாச் சு நா மேரேஜ் பண்ணு போ நா இந்த கிரைண்டர் வாங்கல நா சின்ன அந்த இதுதா வாங்குனே நம்ம ஸ்டாண்ட்ரை அந்த இது மாதிரி நம்ம இதுல வச்சு ஃபில் பண்ணி அந்த கிரைண்டர் பாத்தா அது என்னன்னா ஓகே எனக்கு எனக்கு அப்ப சுத்தமா எனக்கு தெரியாது எனக்கு எப்டி போணுன்னே அப்ப எ மாமியார் என்ன பண்ணுவாங்க அதல்லா ஊரெல்லா வச்சிருவாங்க ஊரா வச்சுட்டுல்ல ஆ அது அ ஓ ஓராட்டி அரைக்க போட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு பாத்தே எனக்கு தெரியவேல்ல என்ன பண்ணுட்டு நா என்ன பண்ணே தண்ணிய ஊத்தி ஊத்தி ஊத்தி தண்ணி ஊத்தனா நல்லா வருனு சொல்லிட்டு ஊத்தி அந்த உளுந்து போட்டதுல வந்து ரொம்ப தண்ணியா போயிடுச்சு அப்றோ அது ஒண்ணுமே பண்ண முடியல அதுக்கப்பறோ அது தோசைக்கி மட்டு அப்றோ அந்த அரிசி இது போட்டு மேக்கப் பண்ணி எப்டியோ போட்டு அர்ஸ்டே அதுக்கப்றோ தா ஒவ்வன்னு அது பாக்கப்பா தா கொஞ்சோ இப்டி போட்டுட்டு நமக்கே வந்து ஒரு ரெண்டு மூணு நேரோ பண்ண பண்ண தெரியுல்லோ இப்டி பண்ணாத அப்டி வரு அப்டி பண்ணா இப்டி வருனு சொல்ட்டு அதுக் தண்ணி கம்மியா ஊத்தணு அப்பறோ வந்து அது அடிக்கடி வேற கிண்டி வேற குடுக்கணுல்ல இல்லன்னா வந்து இதுஆவாது அதெல்லா அப்றோ இப்போ ஆ இப்போ ஆனா ஓகே இப்போ நல்லா தெரியு இப்ப மாவட்டறது நல்லாவே தெரியு அந்த ப்ரப்போஷன்னு தெரியு எப்டி போணு எவ்ளோ அளவு போணு இது பண்ணு இப்ப அரச்சா வந்துரு இட்லியு வந்துரு ஆன சம் டைம்ஸ் இட்லி கொஞ்சோ கல்லு மாதிரி இருக்கு பட் ஆனாலு ஒரு அளவுக்கு மேக்கப் பண்ணி எடுத்துருவ இப்போ அந்த தோச நல்லா வந்துரு ஆனா என்னோட இதுல அந்த மாதிரி அதுக்கு தா சொ சொல்றே இதெல்லா நம் தெரிச்சு வச்சுக்கு நாளைக் க்கு வந்து என்னனா என்னப் நா வந்து என்னன்னா நா எப்பவுமே மாவு வெளிய எதுவுமே வாங்கமாட்டம் ப்பா ஏனா பசங்களுக்கு எதுவுமே பிடிக்காது அவங்களுக்கு எப்பொலுமே வீட்டு மாவு தா பிடிக்கு வீட்ல மா அரச்ச மாவு வச்சு தோச சுட்டாதா இட்லி சம் சமாச்சாதா சாப்டுவாங்க இட்லியே பசங்க ரொம்பம் புடிக்காது தோசா சாப்டுவாங்க ஆனா வெளிய மாவு எதுமே வாங்க மாட்டேனா அத எப்போதுமே வந்து ஸ்டாக் வீட்ல மாவு இருக்கு அதனாலே நா அரச்சுதா ஆவணு அந்த ஒரு சிட்டிவேஷனு அப்ப வந்து கொழந்தைகளுக்குனு வரும்போது நம்ம வீட்லே அரச்சு குடுக்குதா ஹெய்ஜெனிக் ஏனா அவுங்க நம்ம மில்லுல வாங்கினாலு செரி எதுல தப்ப பண்ணாப் சிலர் அவங்க வந்து அரைவு ஊர போட்டு மில்ல போட்டு அரச்சு எடுத்துருவாங்க ஆனா அவங்க வந்து பாத்தா அந்த அரைக்கிரமாவும் அவ்வளவு நல்ல குவால் இதுவா இருக்கா மிஷின் கிளீன் பண்ணிருக்க மாட்டாங்க அழுக் க் இருக்கும் அந்த மாரி இரு அது வீட்ல ஹெய்க்கினிக்காகவும் இருக்கு நம்மெல்லாம் பரவ நம் வீட்டு பாக்கத்தி நம்ப வீட்டுக்குள்ளே நம்ம நம்ம நல்ல தண்ணி யூஸ் பண்ணுவோம் ஊர வைக்கிறதா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அந்த மாரி கரெக்டா இருக்கும் அதனால வந்து இது வந்து தெரிஞ்சிக்குறது ரொம்ப நல்லது என இப்ப என் ஃப்ரெண்டு தான் சொல்லுவா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி மாவு இது குழந்தைக்கு ஏன அவளும் அந்த மாவு கிடைக்காதனால வழியில்ல அவளுக் க்கு கொழந்தைக்கும் அதுதான் கொடுக்கணும் அதனால தான் சொல்ற ட்ரை பண்ணு அப்ப அப்ப போட்டு போட்டு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாத்தா தெரியும் ஆனா என் ரெண்டு தம்பிங்களுக்கும மாவு ஆட்ட தெரியும் நல்லா ஆவ் நா வேனா ஆமா நா பண் நா பண்ண மாட்டேன் வீட்டுல இருந்த வரைக்கும் நா பண்ல ஆனா அவங்க ரெண்டு பேரும் பண்ணுவாங்க நா சொன்னல பெரிய கிரைண்டர் அவங்க ரெண்டு பேரு ஹேண்டில் பண்ணுவாங்க மாவ போட்டு அரிசி எடுத்துருவாங்க ரெண்டு பேரும் எடுத்து அத கழுவிலாம் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் கரெக்டா பண்ணுவாங்க வந்துரும் அவுங்களும் அதுமாரி அரச்சு வச்சு ஆமா அது அந்த வேலைய அவங்க பண்ணுவாங்க அவங்களுக்க வந்து அத ஏந்த எங்க அம்மா எல்லாமே சொல்லிக் கொடுத்தனாலும் அந்த வேல கரெக்ட் ட்டா தெரியும் மாவு ஆற்ற வேலை அவங்க வொய்ஃப் அவுங்களுக்கு தெரியாம இருந்தாலும் இவுங்க ரெண்டு பேருக்கும் கரெக்ட்டா தெரியும் அதனால பிரச்சனை இல்லை அவுங்க வீட்டுல மாவு ஆட்டுறதுக்கு
செரி செரி
அதுதா சொல்றே யாரா இருந்தாலும் சரி ஏதாவ ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஆர் வைஃப் யாராவது ஒருத்த நமக்கு தெரிஞ்சிருந்தா தா நம்ம ஆ அட்லீஸ்ட் நம்ம பசங்களுக்கு அது நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு ஆமா என் நா வந்து எப்பொழுமே சரிந்து நம்ம அறிபரி போருக்கு ஒரு ரெண்டு தோசை பரவால்ல இப்பெல்லாம் என்ன நைடு ஃபுல்லா நூடுல்ஸ் மேகி அது இது கிண்டிட்டு சாப்பிட்டு போறோ ஏனா நா அதெல்லாம் தெரியா அரைக்க தெரியாதுல்ல அதனால அவங்க இந்த மாரி ஃபு ஃபுட்டு தா வந்து அவங்க இது பண்ணிட்டு போறாங்க அது இப்ப பாத்தன ரெடிமேடே வந்துச்சு சும்மா எடுத்து அடுப்புல வச்சி லைட்டா சூடு பண்ணாலே போதும் அத அப்படியே சாப்ட்டுட்டு போயிடல அந்த மாிரி ஆய்டுச்சு அதுக்கெல்லாம் இந்த மாரி பண்ணி வைக்கும் நல்லது அதனால கொஞ்சம் கொஞ்சமா பண்ணு நீ அம்மா பண்ணும் போது லைட்டா எல்லா அப்ப பக்கத்துல இருந்து தண்ணி ஊத் தி கொஞ்சம் வாரி அதெல்லாம் பண்ணும்போது அப்போ உனக்கும் அந்த ஐடியா கடச்சிரும் இப்படிதான் பண்ணுவாங்க அப்டின் சொல்லிட்டு
அதுதா அதுதா கிளீன் எல்லா பண்ணிடுவேன் பெரிய கிரைண்டர் தான் நம்ம வீட்ல இருக்கு மேல
என்னதுப்பா
கிரைண்டர் கிரைண்டருக்கா பெரிய கிரைண்டர் தான் நம்ம வீட்ல மேல இருக்கு
செரி செரி ஆ ஆ
ஆ சின்னது கிடையாது அதை கிளீன் பண்றதை எடுக்கதுலாம் பண்ணிடுவேன் அத புழுஞ்சு எடுத்துருவேன் என்ன ஒரு சோம்பறித்தனொ நம்ம தான ஆ பூ பாத்துக்கலாம் அப்படினட்டு ஆனா அது வந்துரும் எனக்கு
ஆ அது வந்து தூக்குறது தான அதுதான் வந்து அந்த கொக்கி வரை கரெக்டா போட்ணும் அந்த இது இதுல அந்த கம்பில அ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும் ஏன்னா எனக்கு எனக்கு நா சொன்ன மாரி எங்க வீட்ல வந்து பெருசு இருந்தாலும் எங்க அம்மாக்கு ஆப்ரேஷன் பண்ண டைம்ல வந்து இருந்தேனா அப்ப அவங்க அ ரைக்க முடியாதுல்ல அப்ப பாத்தா எனக்கு எனக்கு அது தெரியவே இல்லை ஓகே எனக்கு ப்ரொப்போஷன் தெரியும் மாவு ஊற வச்சுட்டா அவங்க சொன்னமாறி அரிசி அதெல்லாம் ஊற வச்சுட்டு போட்டு அரைக்கணும்ல போட தெரில எனக்கு தூக்க கூட எனக்கு எப்டின் தெரில அப்புறம் என் தம்பி நா சொன்னேன் சின்ன தம்பி இருந்தானா அவன் அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் தான் அப்புறம்ல பண்ணி கரெக்டா அவன் அத ஃபிட் பண்ணி கொடுத்துட்டான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நா போட்டு எடுத்து அப்றம் கிளீனிங் வந்து அவன்கிட்ட விட்ருவ என்னாள தூக்கலா முடியாது நீயே தூக்கி நீயே கிளீன் பண்ணிடு அப்படின் சொல்லிடுவான் அந்த வேலெல்லா அவ பண்ணிருவா மத்தம அரைச்சி வாரினா கழி வைக்கிற மட்டு எ வேல பண்ணுவ மத்த வேலை அந்த அந்த கிளனிங் ப்ராசஸ்லா அவ பண்ணிருவா கிரைண்டிங் கிளீனிங் பண்ற வேலல்லா அதனால அதனால கண்டிப்பா இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு எனக்கு
அதா நீங்க த்ரீ இஸ்டு ஒன்னா மாத்தி மாத்தி பண்ணிடுறீங்க ஈஸியா
ஆமா ஆமாப்பா
அதா தெரியல இப்பதிக்கு கத்துக்கலானா கத்துக்கணு
ஆமா கண்டிப்பா ஆனா வந்து அதது வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கனு ஆம்பள பசங்களு தெரிஞ்சுக்கனு ஏ தெரியுமா நாளைக்கு க்குவந்து அவங்களே இப்ப எங்கேயு போவாங்க ம்ச் இண்டுவிஜிலா இருக்க வேண்டிய இருக்கு அந்த டைம்ல வந்து இந்த ஒரு மிக்சி இப்ப எல்லாம் மிக்சியில கூட போட்டு அரைச்சிக்கலா ஓக்கேவா நம்ம சின்ன ஒரு ஈடுக்கு வந்து மிக்சியில கூட போட்டு ஆனா அது கரக்டா அரைக்கணு இல்ல தண்ணியாயி போச்சுனா மாவு வராது அதுலையு ஒண்ணு இருக்கு ஆமா எல்லாமே அது வந்து கரெக்டா நம் ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி இது பண்ணிட்டோ அப்படியே இது பண்ணிக்கலா
புரியுது புரியுது
ம் செரி அப்போ கொழம்பு மட்டு வெச்சா போது மாவு வாங்கிட்டு வந்துருவாங்க அம்மா நைட்டுக்கு பிரச்சனை இல்ல
சட்னி அதுதா அ சட்னிதா அரைக்கலாமா அது என்ன பண்ணலா அப்படினு யோச்சுட்டு இருக்கே
சைடிஷ் வெக்கிறது ரொம்போ கஷ்டோ தெரியுமா மண்ட பொளந்துக்கு என்ன பண்றதுக்கு ஏது பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குமே அததா ஒரு பெரிய
மட்டுந்தா அதுவே வந்து ரொம்ப ஈஸியா போயுடு நாங்க செய்யவே மாட்டோ தக்காளி சட்னி வேற அப்படியே இருக்கு அதை வச்சே ஓட்டிடலாமா
ஆமா அது கரெக்ட் தா ஏன்னா வேஸ்ட் பண்றது இப்ப வெளவாசி ரொம்போ அதிகமாயி போச்சுல காய்கறி விக்கிற வெளைக்கு இருக்கிற வச்சு அப்படியே ஓட்டிட்டுதா நல்லது நா எ எ வீட்லையு அப்படித்தா பசங்களு வந்து அதுங்க எல்லாமே சாப்பிடாதுங்க அப்ப ஏதா இருந்துச்சா அதை வச்சு மேப் பண்ணிருங்க எனக்கு இல்லேன்னா கூட பி சு நா ஏதாவது சும்மா கஞ்சி கூட அப்படியே ஊத்தி தன்னி ஊத்தி குடிச்சிடுவே சரி ஓக்கே அப்படின்னு சொல்லிட்டு நா அதுக்குனு நாம செய் சொன்னமாரி செஞ்சி இந்த அதுக் கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட்டு தின்ன ஆள் நெறைய பேர் இருந்தானா அம்ம செஞ்சோர பரவால்ல நமக்கு ஒரு இது இருக்கு இல்லாத பட்சத்து த்து நமக்கு அது செஞ்சு நமக்கு இது இருக்காது அதுதா உண்ம ம் சேரிடா ஓக்கே செரி ஓக்கேடா நீ அப்ப வந்து இது நா அப்றோ பேசுறே சரியா கொஞ்சோ வேல இருக்கு நா அப்றோ பேசுறே
ஆ